அலோ ஏண்டி கால் அட்டன் பண்றதுக்கு இவ்ளோ நேரமா
கொஞ்சோ பிஸியா இருக்கே நா வேலயா இருக்கே அதனால பண்ல
ம்
சும்மா சொன்னேபா லோ கண்ணலா எர் கண் ரெண்டு எரியுது ரீல்ஸ் பவ ரீல்ஸ் பவரண்
என்னது
ரீல்ஸ்தான்
ஆ
ம்
மணி ஒன்றே ஆயிர்ச்சு பேசி பேசி
யா
என்னது
அப்றோ டைம்கு தூங்கி சாப்ட்டு பண்ணு செரியா
ஆ
தூங்காம இந்த மாரி இருக்காத லூசு மாதிரி பைத்தியோ
அப்டியே நீ ஃபோன் பண்ணியிருந்தியில்ல
ம்
அப்டே நா சாப்ட போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நா கூட சாப்பாடு போட போறன் சொன்னனே செரியான விக்கலு நிக்கவே மாட்டேங்து
நாதா நெனச்சிட்ருந்தே தெரியுமா சீரியஸா
அப்பிடியா
எவ்ளோ
விக்கல் வந்து வந்து வயிறெல்லா வலிக்க ஆரம்பிச்சிருச்சு
நா எவ்ளோ மெசேஜ் எவ்ளோ கால் பண்ண பாத்தியா நா அதா நெனச்சிட்ருந்தே எங்கடா போயிட்டா இவ என்ன பண்ட்ருக்கா தூங்கிட்டா போல அப்டி இப்டி இப்டின் நெனச்சி நா அவ கூட ஏ ஃப்ரண்ட் கூட மெசேஜ் பண்ட்ருந்த நா சொன்னல கலேஜ் ஃப்ரண்ட்
ஆமா
நா கூட மெசேஜ் பண்ட்ருந்தே இவ எங்க போனானே தெர்ல கால் பண்ணா அட்டன் பண்ண மாட்ரா மெசேஜ் பண்ணா ரிப்ளே பண்ண மாட்ரா தூங்கிற் ப்பா போலனு அவ சொன்னா நானு
அவளு அவளு எனக் மெசேஜ் பண்ணி ஒனக் ஃபோன் பண்ண சொன்னா
ம்
செரியான விக்கலு எங்கம்மா புடிச்ச வேற என்ன எ என்ன திட்டு திட்டுன் திட்டிட்ருக்கு தண்ணி குடிக்கலேல்ல நீ தண்ணி குடிக்காமா இரு அதனாலதா இப்டியெல்லா ஆகுது தண்ணி குடிக்காமயே இருந்துக்கோ அப்டி இப்டின்லா சொல்லி திட்டு திட்டுன் திட்டிட்ருக்கு எங்க அம்மா என்ன
நா நெனச்சல்ல அதனாலதா விக்கல் வந்துருக்கு
ஏ ஆனா நீ சொல்ற மாரி ஃபஸ்ட்டு ஹெல்த்து கொஞ்சோ நல்லா பாத்துக்கோணு
ம் டைமுக்கு சாப்ட்டுரு தூங்கு செரியா நீ வந்து ஒன்னு பண்ணாத தூக்கோ வர்லைனல்லா சொல்லாத சாப்ட்டோன்னே பெட்டுக்கு வந்து ரெஃப்ரஷ் ஆயிட்டு அப்டே கண்ண மூடி மூடி அப்டே தூக்க வந்துரு தூங்கிரு
இப்போ என்னன்னா இப்போ நா ஸ்கூலுக்கோ இல்ல காலேஜிக்கோ போறனா அந்த போற டயட்லயே நா தூங்கிருவே இப்ப எங்கியு போறதில்லயா டையடு ஆகறதில்ல வீட்லயே சும்மாவேதான உக்காண்ட்ருக்கே அதனால ஒரு டயர்ட்னஸெ இல்ல அதனாலதா தூக்க வரமாட்டேங்குதுன் நெனைக்கிறே
சும்மா உக்கந்தாலே டயடாகு
அப்படியா
ம்ஹும் ஏ உனக்கு போர் அடிக் உனக்கு டயடாகாதா உட்காந்துட்டு இருத்து உக்காந்துட்டு இப்டியே உக்காந்துட்டு ஃபோன் பாத்துட்ருந்தா டயடாகாதா
உக்காந்துட்டு ஃபோன் பாத்துட்ருந்தா எனக்கு அப்படியெல்லா டயர்டாகாது எனக்கு வந்து ஒரு அமைதியான ஒரு அமைதியாருந்தா நா தூங்கிருவே
ம் ம் அப்ப அமைதியாருக் அப்ப அமைதியான எடத்துக்கு போய் தூங்கு
ஏ எங்க வீட்ல என்னைக்கி அமைதியாருந்துருக்கு இந்த மாரி தூங்கர நேரத்துல தா நானே பேசனு அமைதியாவே இருக்காது ஒவ்வொருத்தரு கத்திக்கிட்டே கடப்பாங்க
இப்ப உங்க அம்மா பக்கத்துல இருக்காங்க தான
இல்ல
அ
நா எங்க அம்மா ஃபேன் நல்ல ஸ்பீடா ஓடிட்டு இருக்கு அப்ப ஃபேன் சவுண்ட் கேட்கல அதனால கிச்சன் குள்ளேயே உட்காந்து பேசிகிட்டுருக்க
கிச்சன்ல இருக்கியா
ஆமா கிச்சன்ல உட்காந்து எப்பவுமே இப்படிதா கிச்சன்ல உட்காந்து பேசுவே
லூசு திடீனு உங்க அம்மா வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவ நீ
எங்க அம்மா வந்துட்டாங்கன்னா சொல்ல மாட்டாங்க
ஒன்னு சொல்ல மாட்டாங்களா
ஆமா நா இந்த ஒர்க் பண்றேன்றது அவங்களுக்கு தெரியுமல
தெரியுமா
ஆ ஹ தெரியு
உம் சரி ஓகே ஓகே உம்ம் திட்ட மாட்டாங்க அ
திட்டல மாட்டாங்க
அப்ப ர ரும் இருந்து பேசராங்க
இப்போ நா வந்து எப்படி தெரியுமா கொஞ்ச நேரத்து முன்னாடி அ நா யாருக்கு கால் பண்ணே அப்போ அ எ தம்பி என்ன பண்ணா டேய் அமைதியா இருடா அமைதியா இருடான்னு சொல்ற வேணு வேணு கத்துனா
உம் அடி உம் அவன் இன்னு தூங்காம என்ன பண்றா
ஆ எல்லாரு தூங்கியாச்சு
உம்
அந்த நையில கொஞ்ச பண்ணுவாங்க எங்க அத்தாவு அப்படிதா எங்க அத்தா வந்து அப்பதா பீரோவ் போட்டு அடிச்சுட்டு இருக்கு துறக்கறேன்ற பேர்ல பாத்தா கொஞ்ச பேசாம இருப்பா சொன்னா அப்போ கொஞ்ச எக்ஸ்ட்ராவா போட் விட்டு இது பண்ண வேணு வேணு வெறுபேத்துதுக்கிட்
உம்
அந்த மாதிரி எல்லா கொஞ்ச பண்ணுவாங்க எங்க அம்மா எங்க அம்மா எனக்கு சப்போர்ட்டாக நிக்குவாங்க அமைதியா இருங்க அமைதியா இருங்கன்னு சொல்லி
உம்
ஆனா வந்து எங்க அத்தாவு என் தம்பியு கொஞ்ச வெறு பேத்துவாங்க
உனக்கு எவ்வளவு மொத்த ரெண்டு தம்பி அக்காவா
அக்கா இல்ல
உம்
டாடி
டி
ஆஹ்
சரி சரி
நீ உங்க அக்கா உ அக்கா கூட எல்லாம் எந்த போட்டோஸ் போடலையா
அக்கா கூட வந்து நா ந புடிக்கவே இல்ல
அக்கா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க
சொன்னல ஒர்க்குனு
என்ன ஒர்க்கு
எங்க ஒர்க்கா
என்ன ஒர்க்குன்னே
என்ன ஒர்க்கா அது வந்து எனக்கு தெரில ஏதோ ஒரு ஒர்க் சொன்னாங்க
ஆமா ஆமா தெரில நீ சொன்னில
சொன்னேன் இல்ல உன்கிட்ட உ
அக்கா என்ன படிச்சிருக்காங்க
இங்கிலிஷ் லிட்ரேச்சர் எடுத்துருக்காங்க ஆனா சம்பந்தமே இல்லாம ஒரு ஒர்க் போயிட்ருக்காங்க
அப்டியா குட் குட் ஜாப்
நம்மலா வந்து ஒரு நல்ல ஒர்க்
இதோட நெலமையும் அதா ஆகும் போல
பேசாம என்சிசி எடுத்துட்டு அதுல நல்லா இது பண்ட்டு நேவி அது முட்ச்சு ஏதோ போயிரலாம்னு இருக்கு
நீ என்சிசில இருக்கியா
இப்ப ஜாயின் பண்ண போறே
அப்போ ஸ்கூல்ல ஜாயின் பண்லன்னா காலேஜ்ல வந்து கூட புதுசா ஜாயின் பண்ணிக்
பண்லாமே பண்லாம் பண்லாம்
அப்டியா
ம் நா ஸ்கூல்ல வந்து என் எஸ் எஸ் ல இருந்தன்
எங்க ஸ்கூல்ல எல்லா இருக்குல்ல என் சி சி னா என்னனே தெரியாது
ம்
ஆமா அப்டிதான்
அப்டியா வேஸ்ட்டு
ஏ உண்மையா அப்டிதான் எல்லா என் சி சி னா என்னன்னு கேப்பாங்க யாருக்கு ஒண்ணு தெரியாது
நீ ஸ்கூல் எல்லா ஜாயின் பண்லையா
என்னது
ஸ்கூல்ல எல்லாம் நீ என் எஸ் எஸ் என் சி சி இதுல ஜாயின் பண்லையா
அதெல்லா ஒண்ணு இருக்காது அப்டி எல்லாமே
ம்
ஆமா
ம் என்ன ஸ்கூல்
ஏ இதெல்லா வச்சு தெரிஞ்சுக்கோ எந்த மாரி ஒரு ஸ்கூலா இருக்குன்னு
அதுதா பாரு
ஹாஸ்டல்
இ நம்ளுக்கு வந்து நம்ளுக்கு ஆ இல்ல இல்ல அவுட்டிங் நோ அவுட்டிங் ஒன் இயர் ஃபுல்லா நோ அவுட்டிங் ஆமா செகண்ட் இயர் போனா கூட மந்திலி ஒன்ஸ் தா அவுட்டிங் பாரு நெலமைய பாரு கொஞ்ச
ஐயோ ரொம்ப கஷ்டம்
ம் ம் இப்ப நம்ம என் சி சி போறோன்னு வச்சுக்கோயே நம்ம வந்து ஹெல்த வந்து நி நல்லா மெயின்டேன் பண்லாம் அவங்க சொல்ற ஆ அவங்க எல்லா எல்லா நறைய எக்சைஸ் பண்ணுவாங்க ஆ சாப்பலாம் கரெக்டா ஆ ஒரு நல்ல டிசிப்ளின் வரும் ரெஸ்பெக்ட் வரும் நம்ம மத்தவங்க கூட எப்டி பேசணு கான்வர்சேஷன் எப்டி பண்ணும் நறைய கத்துக்கலாம்
ம்
அனால ஜாயின் பண்லான்னு இருக்கேன் எனக்கு என்னென்னா நேறைய பேட் வேர்ட்ஸ் பேசுவே என்னால அதை நிறுத்தவே முடியில அது ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணணு
நானு கோவோ வந்துச்சுன்னா
மூளி கோவோ நீ கோவோ வந்தா தா பேசுற
நீ வந்து சாதார்ணமாவே பேசுவியா
பேஸ்றதே அதுதா இல்லன்னா கேட்டு பாரு ஏ பிரண்டு கிட்ட ஐயோ ஜோக் காலேஜ்லல்லா நா தா பேசிட்டே இருப்பே ம்
என்க் டென்ஷன் ஆச்சுன்னா கொஞ்சோ காமா இருந்து என்ன பிரச்சனையோ அத சால்வ் பண்ணணு அப்டின் நெனைக்க மாட்டே கத்துக்கத்துன்னு கத்தி வாயில வந்தபடி எல்லா பேஸ் சி அந்த மாரில்லா கொஞ்சோ பண்ணுவே நானு எனக்கு டென்ஷ ன் ஆயிடுச்சுன்னா அதெல்லா இப்ப வந்து கொஞ்சோ கோவத்த கண்ட்ரோல் பண்ணணு அப்டின்னு சொல்லி நா ரொம்ப ட்ரை பண்றே எங்க வீட்ல் இருக்கிறவங்களு கோவத்த கண்ட்ரோல் பண்ணு கண்ட்ரோல் பண்ணு கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க
ம் நானு நெறைய கோவப்படுவே
ம் எல்லா சொல்லிட்டே இருப்பாங்க கோவ கோவத்த கண்ட்ரோல் பண்ணனு மெயினா இது சொல்லுவாங்க பொண்ணுங்கள்லா இவ்ளோ கோவ் படக்கூடாது அது அது கேக்கும்போது எனக்கு டென்ஷன் இப்ப பசங்கப் பட்டா பரவால்லையா
ரெண்டு கொம்பு இருக்கா பசங்களுக்கு
அத்தா
போங்க சார் சும்மா இதெல்லா சொல்றவங்க பார்த்ததா எனக் டென்ஷன் இன்னு நாலு நாலுவாய் நறுக்குன்னு கேக்கணு இன்னு ரெண்டு சேர்த்தி கெட்டவார்த் கேப்ப அவ்ங்ளெல்லா
ம் ஆ ஒரு பத்து நிம்ஷோ கழிச்சுட்டு உனக்கு கூப்புட்றே
ஆ சரி உங் வீட்டுக்